ஹலோ.
ஆஹ வணக்கம், பேசலாமா?
பே
இனைப்பு சரியா இருக்கா? ஆஹ் சாப்பிட்டீங்களா நல்லா இருக் குரிங்கலா
இருக்கப்பா, நீங்க நல்லா இருக்கி
நல்லா இருக்கறேன். ஆஹ் நல்லா நல்லா இருக்க. எல்லாரும் நல்லா இருகரன் எல்லாரும் நல்லா இரு இருக்காக. ஒரு கை ந்தருக்கு அத தூங்க வச்சிக்ட்டுதா பேசிட்டுருக்கே ஆமா
தெரியாது.
அஹ் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அது தூங்கு எந்திரிக்கிற நேரொ அதுக்குள்ளய ஒரு பேசிடலா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கன் இப்ப காலேல என்ன சமைச்சீங்க.
காலையிலே இட்லிதான் சாமி சாமி தம்பி மால போட்ருக்கு அதனால இட்லிதா காலையில மத் மதியானம் வட பாயாசொ சாப்பாடு இப்டிதா
எந்த கோயிலுக்கு சா மால போட்டருக்காங்க? ஆஹ் முருகன் கோயில். ஆஹ் இப்ப எதூ திருச்செந்தூர்ல விஷ் விசேஷமா?
ஆமா அது எப்ப வேணாலு போகலா வரலா திடீர்னு இப்ப லீவுல போட்டருந்துச்சுல தம்பி.
ஹ் சரி சரி வேல பாக்குறாங்களா?
இல்ல பதினொன்னாவதுல ருந்து பன்னன்டாவ்து படிக்கிது.
சரி சரி சரி பனெண்டாவது போறாப்ல? நல்லா படிக்க சொல்லுங்க, ஏனா அஹ் நல்லா படிக்க சொல்லுங்க, இன்ன ஒன்னு பன்னெண்டாவதுதா வந் து மனுச வாழ்க்கையே தீர்மானிக் க்கிற இதுங்கிறது இந்த பனெண்டாவது படிப் உம் பணெண்டாவதா என்ன குரூப்பு எடுத்து படிக்கிறாப்புல?
ஃபஸ்ட் குரூப் தா ப பயோமேக்ஸ்.
பயாலஜி மேக்ஸ். ஆஹ் டென்த்ல என்ன மார்க் எடுத்தாப்புல? சரி சரி நல்லது நல்லது ஊ அந்த ஊருக்குள்ளேயே படிக்கிறாங்களா?
இல்ல இல்ல இங்க நம்ம ஊரு வந்து நம்ம ஊருக்கு திருவாரூருக்கு பக்கம் பக்கத்துலதா படிக்கிறாங்க.
சரி சரி சரி சரி இப்ப தனியா வந்து இப்ப கொ டியூஷன் எதுவும் போறாப் லயா இல்ல க பள்ளியிலயே படிக்கிறதோட சரியா?
இல்ல பள்ளிவு பள்ளிலயே படிக்கிறதோட சரிதா ஐ டி யூ அது பள்ளி இதுக்கு உதவி க்கெல்லா எங்கேயு போறதுல்ல
சரி சரி சரி சரி ஏனா வந்து பன்னெண்டாவது வந்து ந்து எ பையனு இப்போ வந்து பன்னெண்டாவது முடிச்சுட்டு இந்த வருஷொந்தா ஃபஸ்ட் இயர் வந்து இன்ஜினியரிங் போட்டிருக்குறே படிச்சிட்டு இருக்காப்புல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காப்புல அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் சென்னுதா ப ரெண்டாவ்து பைய பொறந்துருக்காப்புல அந்த ஆஹ் பதினஞ் அந்த பையனுக்கு பதின இப்ப வந்து இந்த பையனுக்கு ரெண்டு வயசு ஆவுது ரெண்டரை வயசு ஆவுது இப்ப சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வயசு ஆவுது
அது இறைவனோட சித்தொ அதெல்லா அது வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அது நமக்கு சந்தோஷோ தா அது அதாவது ஒரு கொழந்தையோட நம்ம இன்னோர்த்தோருடைய உதவிய தேடி போறது நம்மளோடைய பிள்ளைக்கு நமக்கு எப்படிதா இருந்தாலோ இந்த ரத்தோ துடிக்கும்ல
ஆமா ஆமா கண்டிப்பா
நம்ம புள்ள நமக்கு இருக்கும் போது இன்னும் சந்தோஷம் தானே இன்னொரு புள்ளை தூக்கி நம்ம புள்ள கொஞ்சம் போது நம்ம புள்ளய நம்ம தூக்கி கொஞ்சும் போது அது ரொம்ப சந்தோஷோந்தே எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அது அது கொழந்தைங்க நாலே ரொம்ப எனக்கு புடிக்கும்
அ கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஏஜு டிஃப்ரெண்ட்ல கொழந்த பொறக்கறது வந்து இன்ன ஒண்ணு வந்து அட்வான்டேஜ் என்ன அட அட்வான்டேஜுனா கொஞ்சோ பாத்துக்குடுங்க கொண்டுக்குடுங்க தூக்கி வளக்குங்க கொல்லுங்க ஆ அப்படி ஒரு இது இருக்கு ஆ அது கேர் பண்ணிடுங்க நம்ம அந்த பெரிய பயல படிக்க வச்சா சின்ன பயல வந்து அவனே பார்த்துக்குடுவா அவனே படிச்ச வேலைக்கு போய் அவன படிக்க வைப்பான் ஆ ஆமா அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதுல
ஆனா காலகட்டங்கள் வந்து நமக் கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல போனா நம்மளுக்கும் வளர்க்கறதுக்கான கஷ்டங்கள் வரோ
ஆ அதாவது
பிள்ளைங்க ஒதவியா ரொம்ப இதா இருக்கோ
அதாவது பதினஞ்சு வருஷோ சென்று பெறந்ததுனால வந்து எப்படி எப்படி முத புள்ளய பெத்து வளத்தோ அப்படிங்கிறதே மறந்து போச் சு மழ அ எல்ல இப்ப ரெண்டாவது புள்ளைய வளக்கு அது செ அது நாள் சென்று பொறக்கற புள்ளயுளுக்கு வந்து சேர்த் த ஓவரு சேட்டை ஓவரு தாங்க முடியாது அடிக்க அடிக்கவு முடியாது திட் டவு முடியாது என்ன பண்றது ஓட்டி வாழ் ம்
சுலதா இருக்கணோ அதுங்க கேக்கற சாப் ப்பாடு அனைத்தையு குடுக்கணோ நா எல்லாமே செய்யணோ நம்ம பாத்து பராமரிக்கணோ எல்லாமே ரைட்டு சரியான தா ஆனா நம்ம வந்து அந்த பாசத்த கொஞ்சோ நம்ப மனசுகுள்ள வச்சிறாம ரொம்ப இதுங்களுக்கு குடுத்தா அந்த புள்ளைங்க இவ வளர்ப்புல வந்து கெடு கெட்டு போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குது நீங்க இங்கே நம்ம ஊர்லேயே நெறைய நாங்க பாத்துருக்கோ அது எனக்கு வந்து எனக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்கு பைய ரெண் ஒரு பைய இருக்கா ரெண்டு பொம்பளபுள்ள இருக் கு ஆனா மூணு பிள்ளைங்களுக்குமே நா வந்து பாசங் காட்னது கடையாது
ம் கண்டிப்புதா
சன்னா அதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எ உசுரே விட்டுருவ அப்படி ஒரு இது இருக்கு எனக்கு எம் புள்ளைங்கதா எனக்கு முக்கியோ உலகமே எனக்கு எதும் இல்ல ஆனால் அதுங்களுக் கு நம்ம தனியா நம்ம பாச காட்றோன்னு கொஞ்சோ சொல்லிட்டோனா
ம், அ, பொம்பள பிள்ளைகள என்ன படிக்குதுங்க
தோழி
பொம்பள பிள்ளைங்க என்ன படிக்குதுங்க
ஆ ஒருத்தி ஜி ஒண்ணு இப்ப ஒரு பாப்பா பெரிய பாப்பா வந்து காலேஜ்ஜூ முடிச்சிட்டா இந்த வருஷோ
சேரி சேரி
ஆ அடுத்தா பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்கம்மா அவங்க வந்து சென்னையில படிக்கிறாங்க இந்த வருஷோ இந்த வருஷோ ஃபஸ்ட்டு போட்ருக்கே டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறாங்க இல்லம்மா டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அதுக்கு இந்த வருஷோ நீட்டு நீட் எக்ஸாம் போட்டாங்ளா
ஆ செரி
டிசம்ப இல்ல
இத வந்து நம்மளுக்கு இந்த காலத்துலல்லா படிப்புதா முக்கிய சொத்து இருக்கு சொக இருக்கு பண இருக்கு நகை இருக்கு அது வந்து ரெண்டாது விஷய படிப்புதா முக்கிய படிப்பு ம ஏனா படிப்பு தா ஒரு மனுசன வந்து ஒழுக்கப்படுத்து படிப்பு இல்லன் வெச்சுக்கிருங்களே பிள்ளைங்க வந்து தவறான வழிகளெல்லா செலகுல ஆம்பள பிள்ளைகளா இருந்தா அப்டி கூட்டு சேந்துகிட்டு பசங்களோட போய் இப்டி திரிய ஆரம்பி ச்சிருங்க பொம்பள புள்ளைகளா இருந்து அ ஆ சொல்லுங்க
து கட் டாய பொம்ப ஆம்பளை புள்ளைங்க வளர்ப்பு எப்படி பொம்பளை புள்ளைங்க வளர்ப்பு எப்புடின்னு கொஞ்சோ அத ஆய்வு செஞ்சோன்னா பொம்பள புள்ளைங்கள நம்ப பராமரிச்சா போறு அந்த புள்ளைங்களே இது மாரி போ கூடாதுமா இது மாரி வரக்கூடாது நம்ம நம்பரோடைய நம்மளுடைய பாதுகாப்புல வச்சுருந்தா மட்டு ட்ரு போதும் ஆனால ஆம்பள புள்ளைங்கள மொத் சுத்தமொ நம்மளுடைய கவனத்த அதுங்க மேல செலுத்தணு
இப்ப பொம்பள புள்ளைய வீட்டுக்குள்ள இருனா இருந்துருங்க வெல்ல போவாதானா போவாதுங்க ஆ ஆனா ஆம்பள புள்ளைகள போகாதன்னா அப்பதா போகுது
அந்த பத்து பத்தா ஒம்போதாவது வது டூ பத்தாவது போம்போது அந்த புள்ளைங்கலோடைய லைஃப் நம்ம ரொம்ப ஃகேரா பாத்துப்பன்
கண்டிப்பா கண்டிப்பா ம் ம் கண்டிப்பா இப்ப எம் பையன் எல்லா பெரிய பையன்ல்லா வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்குறா மாரியே இருப்பா ஆனா சேட்டையெல்லா சரியான சேட்ட செஞ்ச்சு வப்பா பக்கத் யும் வீட்ட போய் சேர மாட்டா வெளாட மாட்டா ஆனா சேட்ட நெறைய செய்வா அது எப்டிதா செய்வான்னு தெரியாது வீட்டுக்குள்ளேயே இருப்பா சேட்டை செஞ்சிருவா அது மாரி சின்ன புள்ளைங்க ஆம்பள எனக்கு ரெண்டுமே பையங்க அ புள்ளைங்கள வளர்க்கறதுங்குறது இந்த காலத் இதுல ரொம் அதுவுப்பா படிக் இதுலருந்து எல்லாத்துலயுமே வந்து பணம் ஒரு ஒரு தேவையாருக்கு பணம் இருந்துச்சுன்னு அந்த புள்ளகல வளத்துக் கொண்டு கொண்டு வர்றது அதோட பெரிய பாடாருக்கு அப்டி இருந்துகிட்டுரு க்கு நல்லதுதா படிப்புங்றது முக்கியந்தா நீங்களு உங்க புள்ளைங்களு மு பையனையு நல்லா படிக்க வைங்க டே ட்டுவெல்த்துல நல்லா மார்க் எடுக்க வைங்க நல்லா படிக்க வைங்க அ முடிஞ்சா வந்து தனியா வகுப்பு சிறப்பு வகுப்பு ப்பல்லா அனுப்பி படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு நல்லா மார்க் எடுத்துச்சுனா கவர்ன்மெண்ட் கவுன்
அது மூணு புள்ளைங்களு அது மாரிதா தோழி மூணு புள்ளைங்களு வந்து நல்லாதா படிச்சுச்சுங்க பாப் ப்பா தம்பி மூணு புள்ளைங்களு அதெல்லா ஒன்னு ப்ரச் ச்சனல்ல படிப்புல பெரிய பெரியபாப் ப்பா படிச்சு பி ஏ இங்கிலீஷு ஃதேடியர் இந்த வர்ஷொ முடுச்சுட்டாங்க சின்ன பாாப்பா வந் து‌ டாக்டர் சீட்டுக்துதா நாங்க அதாது எனக்கு படிப்புல வந்து மா பணந்தா நெறையா கட்டணுங்குற மைண்ட்ல இந்துச்சு எனக்கு இப்டி தெரில எனக்கு சில பேரு எதுவு சொல்லல அதனால நீட் எக்ஸாம் எழுத னான் சொன்னாங்க திரும்பி என்னுடைய அறிவுக்கு கவுன்சிலிங் போட்ட பாப்பாவுக்கு சீட்டு கெடச்சிட்டு
இப்ப அந்த வருஷோ நீட் எழுதுன புள்ளைங்களு பாத்தீங்கனா எதோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சின்ட்டு அந்த எக்ஸாம கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் அ பஞ்சாப்ல வந்து கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுன்ட்டு கேன்சல் பண்ணிட் ட்டு இப்ப மறு எக்ஸாமு ரீ சம்மந்தி இருவத்தி ஒன்னாந் தேதி வெக்கிறாங்க அந்த புள்ளைங்க ஒரு வருஷ கஷ் டப்பட்டு அந்த நீட் எக்ஸாமுக் கு நீட் எக்ஸாம்ங்குறது அது எப்புடி கொஸின் கேப்பாயிங்கனே தெரியாதா அந்த மாரி இருக்குமா சென்ட்ரும் பாத்தீங்கனா புது புது சென்ட்ரா போடுவாயிங்களா அப்புடி இங்கே எல்லா வந்து அது கஷ் டப்பட்டு ஒரு வருஷ படிச்சது பாத்தீங்கனா இப்ப புள்ளைங்கெல்லா மறுபுட்டி ப எக்ஸாம் எழுததுக் க்கு எங்க தெருவுல ரெண்டு மூணு புள்ளைங்க எழுதியிருக்குங்க மறுபுடியு அந்த ஒரு வருஷம் படிச் ச்சி படிச்சதெல்லா வேஸ்ட்டு மாரி எக்ஸாம் எழுத ஃபஸ்ட்டு ஈஸியா இருந்துருக்கு படிச்சிட்டு போய் எழுதிருக்குங்க ஈஸியா இருந்துருக்கு இப்ப மறுபுடியு எக் க்ஸாம்கைல மறுபுட்டியு படிக்கிணு ப்ரிப்பேர் பண்ணனு அந்த கால அள அவகாசங் கம்மி மாரி எக்ஸாமுக்கு அவகாஸ் சங்கம்மி அதே மாரிதா கொஸ்டின் கேப் பாங்களா ஈஸியா கேப்பாங்களா கஷ்டமா கேப்பாங்களான் தெரியல ஏ அது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு இப்புடி பலவர வேறுபாடு நடந்து பா போராட்டங்கள்லா படிப்புல வந்து புள்ளங்களுக்கு நடந்துகுட்ருக்கு நம்ம ஒழுங்கா இருந்தாலும் செல ப ம் சில பேர் என்னொண்டா அந்த கொஸின் பேப் அ ஃப பசங்க ஆ சொல்லுங்க
இல்ல ப்ப இப்ப ப படிப்புங்குறது முக்கியனா அப்ப நீங்க நீட்டு எக்ஸாம் தேவ முக்கியங்றிங்களா முக்கிய இல்லங்கறிங்களா
இல்ல அது முக் ஆ நீட்டு எக்ஸாம் வந்து தேவையில்லாத ஒன்னுதா முன்னாடியே முன்னாடியெல்லா பாத்திங்கனா வந்து டுவெல்த்துல என்ன மார்க் எடுக்குறாங்களோ அத வெச்சே வந்து ஆ நுழைவுத் தேர்வு எழு எ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாரி நுழைவுத் தேர்வு எழுதி எம் பி பி எஸ் படிக்க போய்ருவாங்க இப்ப பாத்தா நீ ட்டுனு ஒன்ன கொண்டாந்து வச்சுக்கிட்டு அத புள்ளைங்கள போட்டு பாடாப்படுத்
அது எனக்கு து சரின்னு படல தோழி என்னான்னு கேட்டிங்னா என்னான்னு கேட்டிங்னா நம்ப வந்து அந்த மாரி க் ஏனா தானோன்னு கொண்டு வந்தத்துனாலதா இப்ப நறை உயிரிழப்பு நறைய வந்துருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ச்சுட்டு அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி அங்க படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து அத எழுதும்போது அவங்கள நல்ல ஒரு மருத்துவர் கொண்டுவரத்துகான வாய்ப்பு கெடைக்கிது
ஆ
எனக்கு நீட்டு எக்ஸாமு முக்கியோனு தோணுது தோழி
இல்ல எம் பி பி எஸ் மட்டுந்தா எக்ஸ் வந்து டாக்டருங்குறத நம்ம புள்ளைங்களுக்கு இது பண்ணக்கூடாது இன்னு நறையாருக்கு மரு த்துவத்துல வந்து பல் டாக்டர்ருக்கு, கண் டாக்டர் இருக்காங்க, எலும்பு டாக்டர்ருக்காங்க, தோல் டாக்டர் இருக்காங்க, ஹோமியோபதி இருக் காங்க, சித்தா இருக்காங்க, ஆயுர்வேதி இருக்காங்க இது மாரி நறைய டாக்டர் வகையிலே நம்ம மக்கள் என்ன பண்றாங்க எம் பி பி எஸ் தா படிப்பு டாக்டரு எம் பி பி எஸ் தா டாக்டருன்னு அதுக்குள்ளயே போய் வுழுவக்கூடாது அதுலயே போய் வுழுவுறனாலதா இந்த நீட்டு நீட்டுங்குறது புதுசு புதுசா கொண்டு வராங்க அ வந்து புது புது ரூல்ஸா போட்றாங்க மக்களு வந்து அத மாத் து இப்ப நீங்க பார்மசிப் படிக்க வெக்கிறீங்கல்ல அது ஒரு மாற்று தா டாக்டர்லயே அது ஒரு மா தோழி இந்த பி எஸ் சி நர்சிங் கிறது அது ஒருப் படிப்பு அதாவது டாக்டருக்கு அடுத்த உள்ளது இப்ப டி ஃபார்ம் பாவ பீ ஃப பீ ஃபார்ம் படிப்பாங்க அந்த மெடிக்கல் சம்மந்தமாவயுள்ளது நறையாருக்கு அஹ் இப்ப எ க்ஸ்ரே எடுக்கற்து படிக்கலா ஸ்கேனிங் பத்திப் படிக்கலா